ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கன்
ஆ ம் சாப்ட்ட சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்கிளா
ஆ சாப்ட்டோ
ஓகே செரி சோ இன்னைக்கி நம்ம பேசற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் சோ நம்ம பாரம்பரியமா கொண்டார திருவிழா இத பத்தி பேசலான் நெனைக்கிறே
ஆ செரி செரி ஓகே
ஓகே சிஸ்டர் ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா நா ஸ்டார்ட் பண்ட்டுங்ளா
ஆ நீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பன்னுங்க நா அதுப்புறோ பேசுறே
ஓகே சிஸ்டர் ஸோ திருவிழாக்கள் பத்தி பேசணுன்னா நிச்சயமா எனக்கு டக்குன்னு திருவிழாக்கள் ஞாபகம் வர்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசொ வரக்கூடிய திருவிழாக்கள் வந்து எனக்கு ரொம்ப புடிக் ச்சது விஷயொ ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்லயு அ பத்து நாட்கள் திருவிழாக்கள் வப்பாங்க சோ அது வந்து அந்த பத்து நாளுமே வந்து அந்த ஊர் முழுக்க சிறப்பா இருக்கூ சோ அப்ப நறைய ஃப்ரெண்ட்ஸ்ங்கள பாக்கலா ஏங்க ஃப்ரண்ட்ஸுங்க வந்துட்டு வெளிய அதர் ஸ்டேட்ல வேல செஞ்சா கூட அவுங்க வந்து அந்த திருவிழாக்கு டைம்ல வந்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்துருவாங்க சோ அது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவிழாக்கள்ல ஒவ்வொரு வீட்லயுமே வந்துட்டு ஒரு வே ஒரு ஒரு விதமான அன்னதானம்லா பண்ணுவாங்க சோ இன்னைக்கி எங்க வீட்டு நடமுற அப்டின் சொல்லி ஆ அன்னதானலா பண்ணுவாங்க அது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பத்து நாளுமே அந்த அம்மன் சாங்ஸ் எல்லா போட்டுட்டு இருப்பாங்க ஊர் முழுக்க அது நல்லா இருக்கும் அது ஒரே ஜா எப்டி சொல்றது அந்த டைம் போறதே தெரியாது சிஸ்டர் அந்த பத்து நாள் போறதே தெரியாது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்ருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ஆடி மாச திருவிழானா எனக்கு நியாபகம் வருது என்னதுன்னா ஆடி மாசனாலே அந்த என்ன சொல்றது ஆ பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான மாசம் தமிழ் மக்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான மாசோ அப்டின்னுதா நா சொல்லுவ ஏனா இந்த மாசத்துல வந்து அம்மன் கோவில வந்து நெறையா திருவிழால்லா வப்பாங்க அதே மாதிரி நம்ம என்ன சொல்றது எல்லாருமே த தவறாம கோவிலுக்கு போவாங்க அந்த டைம்ல செரிங்கிளா ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இது வந்து ரொம்ப முக்கியமான நாளா வந்து நாங்கள்லா கொண்டாடுவோ சரிங்கிளா அதுக்கப்புற என்ன பண்ணுவாங்கன்னா ஆ பெண்கள் எல்லாரு என்ன பண்ணுவாங்கன்னா ஆ வீட்டோட நலனுக்காக என்ன பண்ணுவனா ஆ தி வெளக்கு மாரி ஆ வெளக்கு ஏத்துவாங்க தீபம் போட்டு ம் வெளக்கு பூஜ பண்ணுவாங்க அந்த டைம்ல் அதுக்கப்புற காவடி நெறையா எடுப் பாங்க பால் க பால் க ஊர்கா ஊர்ல வந்து நெறையா காவடி எடுப்பாங்க சிலவங்க கர கோல்லா எடுப்பாங்க இந்த மாரி நிகழ்ச்சில்லா இந்த கிராமத் து சைட்ல வந்து நடக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆடி மாசத்துல வந்து ஆடி கிருத் திகைன் நெனைக்கிற ஆடி கிருத்திகைக்குலா பால் காவடி எடுப்பாங்க சோ அத நா பாத்திருக்கே ஆ முருகன் கோயில்ல ரொம்ப விசேஷமாலா நடக்கும் ஆடி கி கிருத்திகை அதுக்கப்புற அந்த மாசோ முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா அம்மன் மாசம்னே சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஆ ஒரு ஒரு கோயில் அப்டே இந்த ஊர்ல இன்னைக்கு திருவிழான்னா ஒரே ஊர்லே பாத்தீங்கன்னா ஒரு சில கோவில்ல சிஸ்டர் ஆ அங்க மாரியம்மன் கோவில் இருக்கும் அந்தாண்ட வந்துட்டு ஒரு காளியம்மன் கோயில் இருக்கு வெச்சுகோங்களே இங்க ஒரு பத்து நாள் திருவிழா அடிங் அங்க ஒரு பத்து நாள் திருவிழா ஸோ அதே மாரி மக்கள் வந்து பிரிச்சு பிரிச்சு அந்த திருவிழாக்கள கொண்டாடும் போது எல்லாருமே வந்து மக்கள் எல்லா ஒன்று கூடி பண்ணுவாங்க சோ பேசாதவங்க கூட அந்த டைம்ல வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த திருவிழாக்கள் சாதகமா சோ நெறைய உறவு உறவுகளும் மேம்படுற மாத்ரி தா இருக்கு திருவிழாக்கள் பாக்குறதுக்கு சோ அந்த காலகட்டங்கள்ல இருந்த அந்த நடைமுறைய வந்து இன்னு ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கனா திருவிழாக்கள் தா அந்த மக்கள் எல்லா இணைச்சிட்ருக்குன் நா நெனைக்கறே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி அ எங்க ஏரியா சைட்லலா என்ன பண்ணுவாங்கனா வீட்டு வாசல் முன்னாடி கூழ் காச்சி ஆ கீர பொறிச்சி அந்த எல்லா காய்கறியு போட்டு கருவாடலா போட்டு அந்த கொழம்பு குடுப்பாங்க வீட்டு முன்னாடி வச்சி எல்லாத்துக்குமே அது என்னா பண்ணுவாங்கனா ஆ விநியோகம் பண்ணுவாங்க நா பாத்துருக்கே எங்க வீட்டு பக்கத்து ரொம்ப பண்ணுவாங்க
கண்டிப்பா அ அதே மாரி சிஸ்டர் அந்த ஆடி மாச வந்து பாத்தீங்கனா நீங்க சொன்ன மாரி இந்த கூழ் வந்துட்டு அ ஒரு ஒரு கோயிலுமே வந்து பாத்திங்கனா கூழ் வந்து வீட்டுக்கு வீடு குடுப்பாங்க சோ நீங்க வந்து யார் வேணாலு வந்து குடிக்கலா அப்டின்ற மாதிரியே அ குடுப்பாங்க கம்பம் கூழ் கேழ்வரகு கூழுன் சொல்லி ஒரு வித இது விதமா குடுப்பாங்க கூழு ஆ அந்த மாச வந்து கூழ் எதுக்கு சாப்டணுன் சொல்வாங்கனா அ அந்தாவது அந்த அ நாட்கள் வந்து பாத்தீங்கனா கொஞ்சோ வெப்பமும் இல்லாம குளிரும் இல்லாம அப்பதா ஸ்டார்ட் ஆகுற ஒரு சீசன் சொல்வாங்க அப்போ வந்து காத்துல நெறைய கிருமிகள்லா இருக்கு சோ அதுக்கான தேவையான எதிர்ப்பு சக்தி வேணுன்றதுக்காக அந்த கூழுன்றது வந்து அ நம்ளுடைய பாரம்பரியத்துல அதாவது பூஜையில ஆட் பண்ணி சோ அது வந்து நமக்கு குடுத்திருக்காங்க அப்டின் நா கேள்விப்பட்ருக்கே சோ அது வந்து சாமியோட பிரசாதோ சொன்னோனா நம்ம யாரு அத தவிர்க்க மாட்டோ கண்டிப்பா சாப்டுவோ ஸோ அது மூலியமா நமக்கு வந்துட்டு ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு தா அந்த கூழுன்றதே நமக்கு அ சொல்லபட்ருக்குன் நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது நல்ல தகவல் தா அதே மாத்ரி ஆடி மாசன் சொல்ட்டேங்கல்ல அதுக்கப் ப்புறோ நம்ம திருவிழா மத்த டைம்ல வந்து நம்ம கோவில் நம்ம ஊருக் ஊர்லேல்லா நடக்குல்ல திருவிழா அதுல அதுல எல்லா என்ன பண்ணுவாங்கனா இப்ப ரீசெண்டா கூட எங்க எ சைட்ல நடக்குது தேர் திருவிழா அதுல தேர் திருவிழா பண்ணுவாங்க கரகாட்டம் பண்ணுவாங்க இசை நிகழ்ச்சி விளையாட்டு போட்டி இது எல்லாமே எங் ஊர் சைட்ல வந்தி இப்ப நடந்துகிட் இருக்கு அதெல்லா நாம பாக்கும்போது இருந்தா நமக் ரொம்ப நம்மள விட என்ன பண்ணு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எப்டி இருக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு அதே மாத்ரி என்னன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோ கோவில் திருவிழான்னா என்ன பண்ணுவோ எல்லாருமே புது ட்ரெஸ் அ புது ட்ரெஸ் எல்லா போடணு அப்டின் புது ட்ரெஸ் நி அ புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கி எல்லாரு அங்க வந்து போட்டுட்டு ரொம்ப சந்தோஸ்மா அந்த கோவில் திருவிழா எத்தன் நாள் நடக்கோ அத்தன் நாளு நம்ம என்ன பண்ணுவோ ரொம்ப சந்தோஸ் இருப்போ சிலவங்க செல்ல இதுல வந்து என்ன பண்ணா பொங்கல் வைப்பாங்க சரிங்ளா சக்கர பொங்கல் வெண்பொங்கல் இந்த மாரிலா வெக்கும்போது நம்ப ரொம்ப அத பாத்து அது ஒரு கிராமத்து சைட்ல இருக்கிற மாரி இருக்கும்ல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போ
நிச்சய்மா நிச்சய்மா சிஸ்டர் ஆ சென்னைல கூட ம் சொல்லுங்க
அதே மாதிரி நம்ம திருவிழா கோவில்கள்ல வந்து மெய்னா போகு அதேமாரி இந்த பிரசாதம் எல்லா குடுத்தா சுண்டல் பொங்கல் புரியோதரம் இதெல்லா குடுத்தா லட்டு இதெல்லா குடுத்தா வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோ முதல்ல அங்க போய் தா நிப்போ அது வாங்கனா என்னமோ பெருசா வாங்கின மாரி கோவில் பிரசாதம் சாமியே அருள் குடுத்து வாய்ங் குடுத்த மாரி நம்ம பீல் பண்வோ
நிச்சியமா நிச்சியமா ஆ ஆமா சிஸ்டர் நா கூட நெறைய தடவ இது வந்து ஃபீல் பண்ணிருக்கே ஆ சென்னைல வந்து பாத்தீங்னா நாங்க காலேஜ் அப்போ வந்து பாத்தீங்னா அங்குடே பக்கத்துல பக்கத்துல கோயில் இருக்கு ஒரு ஒரு கோயிலா பாத்துட் இருக்கப்ப எந்த கோயில்டா போறதுன் சொன்னாங்க இந்த கோயில்ல பிரியாணி போட்றாங்க அந்த கோயில கூழ் ஊத்துறாங்க அ அந்த கோயில சாம்பார் சாதம் தராங்கன்ற மாதிரியே இருக்கு ஏனா நாங்க ஃரெண்ட்ஸ் கூட நடந்து போயிட்டே இருப்போ அப்டியே கொஞ்ச தள்ளி தள்ளியே கோயில் இருக்கு அம்மன் கோயில்கள் மாரியம்மன் கோயிலு சோ இந்த மாரி இருக்குமா அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் சோ நமக்கு ஏதோ வந்து ஒரு குட் வைப் இருக்கு அங்க நேரத்துல நம்ம ச நடந்து போயிட்டு இருக்கப்ப அது மாரி பாத்துருக்கே ஆ ஏதோ நம்ம அப்ப ஆக்சுவலி நம்ம வீட்ல இருக்கிற மாரியே ஃபீல் ஆகு நம்ம காலேஜ்ல இருக்கோ ஒரு ஊரு விட்டு வெளியே வந்திருக்கோ சோ அந்த திருவிழாக்கள்ல்லா பாக்குறக்கப் நம்ளுடைய சொந்த ஊர் ஞாபகம் வரு அந்த சைல சோ அது மாரி நா ஃபீல் பண்ணது உண்டு
கண்டிப்பா கண்டிப்பா நாங்ளு அதே மாதிரி தா முன்னாடி வந்து நாங்க கொஞ்ச ஹஸ்பண்ட் வெளில வெளியூர்ல இருந்தாங்கலா அங் இருந்தோ அப்போ என்ன பண்றாங்னா நாங்க எதா பெஸ்டிவல் டைம்ல தா ஊருக்கு வருவோ அப்போ வந்து லைட்டா என்ஜாய் பண்ணிட்டு ஒடனே கெளம்புற மாதிரி இருக்கு எங்ளுக்கு அப்றோ நாங்க வந்து ஐயோ நமக்கு இந்த மாரிலா என்ஜாய் பண்ண முடில கிராமத்து சைட்ல இருந்து அதுக்கப்புறோ ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க இப்போ ஊரோட வந்துட்டோ அ அப்போ என்ன பண்ணுவோன்னா இப்ப வந்து ரீச்சென்ட்டா எங்ளுக்கு ஒரு ஃபோன் ஆ ஃபெஸ்டிவல் நா சொல்றதுக் என்ன எங்க ஊரு நேட்டிவ் ப்ளேஸ்ல எங்கம்மா ஊரு அதுக்கப்றோ ஏ தங்கச்சி ஊரு இப்ப அடுத்த வார ஒரு கோவில் திருவிழா நல்லா என்ஜாய்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டு என்னன்னா லேடிஸ்க்கு வந்து நம்ம வீட்ல நெறைய ஆ என்ன சொல்றது நெறைய பேரு வந்துட் டாங்கனா சமைக்கிற வேலையு ரொம்ப அதிகமா இருக்குல ஆனா இந்த கோவில் திருவிழால எப்டி பண்ணாங்கனா மூணு கோவில் திருவிழாலலுமே மூணு நாளு என்ன பண்ணா அன்னதானோ காலைல இட் இட்லி பொங்கல் மதியோ வந்து ரைஸு சாம்பார் ரசம் கூட்டு அந்த மாரி போட்டாங்க நைட்டு டிஃபன் ஐட்டோ இந்த மார்தா போட்டாங்க அப்டின்டிருக்கும்போது நமக்கு வந்து என்னன்னா அ சமையல் வேல மிச்சம் அப்டி போனா நம்ம ஃபிரெண்ட்ஸ் ட்டு நம்ம சொந்த பந்தங்கள்கூட பேசிக்கிட்டு என்ஜாய்பட் என்ஜாய்மெண்ட் பண்ணோல அந்த அத வந்து மறக்கவே முடில
சூப்பர் சூப்பர் சூப் இது நல்ல ஐடியாவா இருக்கு சிஸ்டர் மூணு வேலையுமே வந்துட்டு உங்ளுக்கு ஃப்ரீ அதாவ்து ஹோம்மேக்கர்ஸ்ஸா இருக்காங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாருக்கு ஜாலியாருக்கு ஏ எந்த வீட்டுக்கு எவ்ளவு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் வந்தாலு நிம்மதியா இருக்லா சாப்ட்டுட்டு ஸோ அது நல்லாருக்கு ஐடியா ஆ அதுக்கப்பறோ வந்து சிஸ்டர் ஆ இந்த ஊர் திருவிழாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆ அந்த குலதெய்வ வழிபாடெல்லா அந்த டைம்ல வந்து பண்ணுவாங்க சிஸ்டர் ஆடி திருவிழாக்கள்ல சோ ஆடி மாசோ இந்த பௌர்ணமி அ அமாவாச தினங்கள்ல வந்து குலதெய்வ வழிபாடு பண்ற ஒரு பழக்கெல்லா உண்டு ஆடி அமாவாசைக்கு முக்கியமா இந்த ராமேஸ்வரத்துல திருவிழா நல்லா இருக்கு சோ அங்க போயிட்டு முன்னோர்களுக்கு இதெல்லா பண்ணுவாங்க அத நா கேள்விப்பட்ருக்க சிஸ்டர் நீங்க அது மாரி எதாவது கேள்விப்பட்டதுண்டா
ஆ கேள்விப்பட்ருக்க ஆடி அம்மாவாசைக்கு பண்ணுவாங்க இங்க வந்து இந்த சைட்ல வந்து பாவநாசம் அந்த கொறிமுத்தன்னா சொரிமுத் ஐயனார் கோவில்னு சொல்லுவாங்க இந்த ஸ் சைடு ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப க்ரௌவுடா இருக்கு அந்த டைம்ல வந்து எல்லாருமே முன்னோர் வழி வழிபடுத் தாக‌ அங்க போவாங்க அதேமாரி நீங்க சொன்னீங்கல்ல
ஆமா
ஆடி மாசோ அ எ என்னே ஆடி மாசத்துல குலதெய்வ வழிபாடு ஆ குலதெய்வ வழிபாடு வந்து ஆடி மாசத்துல வந்து பௌர்ணமின்னா வந்து அம்மன் கும்புடுவாங்க அ பெண் தெய்வத் த கும்புடுவாங்க அம்மாவாச அந்த மாரிலா ஆண் குலதெய்வத் த கும்புடுவாங்க ஐதுல்ல ஐதீகோ
ஆமாங்க சிஸ்டர் ஆமா செரியா சொன்னீங்க இது கோமி நடைமுறையில இருக்குதா சிஸ்டர்ஸ் முக்கியமா ஆண் குலதெய்வமா இருந்ததுன்னா அமாவாசைக்கு போயிட்டு நீங்க ஒண்ணுமே இல்ல பெருசா ஒன்னும் பண்ண வேணா ஒரு சின்ன வெளக்கு போட்டு வந்தாலே அது வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு ப்ரொடக்டிவிட்டி குடுக்கு கண்டிப்பா சோ அப்டின்னு நா கேள்விப்பட்ருக்கே
ம் ஆமா நாங்க போயிருக்கோ எங்களோட குலதெய்வம் ஆண் குலதெய்வ தா நாங்க அமாவாசைக்கு போயிட்டு மால வாங்கி போட்டு அர்ச்சன பண்ணிட்டு வருவோ
ஓ ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் சோ நமக்கு டைம் முடிஞ்ச்சு சிஸ்டர் சோ நம்ம அடுத்த கால்ல கண்டிப்பா பேசலா
ஓகே ஓகே ப்ரோ பாய்